தோழி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தோழி நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா தோழி மத்தியான உணவு
இல்ல தோழி இனிமேல் தான் சா
இனிமேதான் சாப்புடணுமா தோழி வீட்டுல எல்லாரும் எப்படி இரு
குடும்பத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்க உங்க குடும்பத்துல எல்லாரும் எப்படி இருக்காங்க
காங்கத்தோழி
மதிய உணவு என்ன சமைச்சிங்க
இன்னைக்கு மதியம் உணவு வந்து சுண்டக்கா கார கொழம்பு சமைச்சிருக்கேன் ஆஹ் இது இருக்கு சுரக்கா சுரக்கா நீர் சத்து தின்றனால இந் த வெப்பம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கனால அது சமைச்சிருக்கேன் இன்னைக்கு அத கூட்டு உருளக்கிழங்கு பொரியல் செஞ்சிருக்கேன் அதிகமானா வந்து நான்வெஜ் வந்து அதிகமா எடுத்துக்கமாட்டேன் தோழி வெஜ் கொஞ்சோ அதிகமா எடுத்துப்போம் ஏன்னா வந் து வாரத்துல ரெண்டு மூணு நாள் அசைவ உணவு எடுப்போம் மி நாங் எல்லாம் வந்து காய்கறி தான் எடுத்துப்போம் தோழி
நாங்களும் அத போலதான் தோழி வாரத் துல ஒரு நாள் தான்
வாரத்துல ஒரு நாள் எடுத்துப்பீங்களா
தோழி மத்த நாள் ஃபுல்லா வெஜிடேரியன் தான்
ஆஹ் என் ஆனா வந்து காய்கறி உணவு தான் வந்து ஒடம்புக்கு ரொம்ப நல்லது
கண்டிப்பா கண்டிப்பா
கீர பருப்பு கீரை சிறுகீரை அரக்கீரை மணத்தக்காளி கீரை இந்த மாரி எல்லா கீரைகளும் எடுத்துப்பேன் ஏன்னா அது வந்து ஒடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லைங்களா தோழி
நாங்களும் வாரத்துல மூன்று நாள்
என்னங்க தோழி உங்களுடைய குரல் வந்து எனக்கு கேக்க மாட்டேங்குது தோழி
கீர சமைச்சிடுவோம் இப்ப கேக்குதா
தோழி
கேக்குதாப்பா வாரத்துல மூணு நாளாவது கீர செஞ்சுடுவோம் ஆமா தோழி
இ ப சங்க என்ன தோழி
துல மூணு நாள் கீர செஞ்சிருவோம்
சேரி சேரிங்க தோழி
உம் மத்த நாளும் சாம்பாரு ரசம் காரக்குழம் பு அந்த மாரி சமைப்போம் மோஸ்ட்லி கூலிங்கான ஐட்டம் தான் சமைப்போம்
ஆஹ என தயிர் உணவு அதுக்கப்புறம் வந்து இந்த மாரி மோரு தயிர் அந்த மாரி வந்து ரொம்ப நல்லா இருக்கும்
அதனால அந்த மாரி ஆமா தோழி ஊர்லயும் அப்டிதான் இருக்கா
சில இடத்துங்கள் எல்லா வந்து மழை பெய்யுது இங்க வந்து சுத்தமா மழையே பெய்யல தோழி மகுடமா இருந்துச்சி ரெண்டு நாளா
உம் எந்த மாரி உணவு நல்லா சமைப்பீங்க தோழி நீங்க
நான் வந்து எல்லா உணவும் நல்லா சமைப்பேன் தோழி சரி
எந்த உணவு நல்ல சமை
நா மாமிச உணவும் நல்லா சமைப்பேன் மீன் குழம்பு எறாத்தொக்கு நண்டு ரஸ் சம்
உஹம் உங்க ஊர்ல எல்லாமே நல்லா கிடைக்குமா நெனைச்ச நேர நெனைச்ச நேரத்துக்கு வாங்கி
என்ன தோழி
உங்க ஊர்ல மீன் நண்டு இதெல்லாம் எப்பயுமே கடைக்
ஆமாங்க தோழி தினமும் கிடைக்கும் ஏன்னா இங்க கடல் இருக்கா அதனால வந்து உங்களுக்கு தினமும் கிடைக்கும் தோழி
செரி செரி தோழி எங்க ஊர்லயும் அதே போலதான் எப்ப நினைச்ச ல்லா எது வேணாலும் வாங்கி
ஆஹ் வீட்டுக்கிட்டே எல்லாமே கிடைச்சிரும் அத வாங்கி நம்மளுக்கு தேவையானத செஞ்ச ருவோம்
ஓக்கே ஓக்கே தோழி
என்னன்ன தோழி நீங்க மத்தியானம் உணவு என்ன சமைச்சீங்க இன்னைக்கு
நான் கீர கடைஞ்சிட்டு வெண்டைக்காய் பொரியல் பண்ணுனேன்
என்ன தோழி கேக்குது தோழி உங்களுக்கு கேக்குதா
கீர கடைஞ்சிட்டு வெண்டக்கா பொரியல் பண்ணன்
செரி செரி தோழி வெண்டைக்கா பொரியல் நீங்க எப்படி செய்வீங்க
ஒண்ணுல எண்ணெய் ஊத்தி ஒரு கடுகு கொஞ்சம் வெங்காயம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த வெண்டைக்காவ போட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு பெரட்டிட்டு காரம் அதிகமாக வேணும்னா கொஞ்சோ மிளகா தூள் போட்டுக்கலாம் இல்ல அந்த ரெண்டு பச்ச மிளகாய் போட்டிருக்கோம்ல அதுவே போதும்னா அப்படியே விட்டு லாம் கூட ஒரு ஸ்பூன் சய தயிர் சேத்தோனா அந்த கொல கொழப்பெலாம் இல்லாமல் நல்லா மொறுமொருன்னு வரும்
தயிர் அதுல போடுவீங்களா தோழி
ஆமாப்பா சமைக்கும் போது அதுலயே ஒரு ஸ்பூன் நல் குட்டியா ஒரு தயிர் ஒரு ஸ்பூன் தயிர் போட்டோம்னா அந்த கொல கொல உப்பு நல்லா இரு ஒட்டாம நல்லா மொறு மொருன்னு ஃப்ரை பண்ண மாரி நல்லாயிருக்கும்
எப்படி இறக்க போகும் போது போடுவீங்களா இல்ல அதுக்கு முன்னாடி போடுவீங்களா
இல்லப்பா நம்ம மஞ்சத்தூள் உப்பல்லாம் போட்டு போட்டு பெரட்டிட்டு பாதி வேக்காட்டில இருக்கும் போது தயிர் போட்டு நல்லா பெரட்டி மூடிவிட் ட்டுட்டு அதுல இருந்து கொஞ்சோ நீர் சிந்தும் அதுக்கப்புறம் மேட் ஒரு பெ பெரட்டு பெரட்னா அது ஒரு அளவுக்கு குக் ஆகிட்டு இருக்
செரி செரி
டைம்ல போட்டோம்ன்னா நல்லாருக்கும்
செரிங்க தோழி தேங்கா போட மாட்டீங்களா அப்ப
ஆ நாங்க உணவுல தேங்காவே சேர்க்க மாட்டோம் எங்களுக்கு பிடிக்கவே பிடி க்கது தேங்கா சட்னி கூட அரக்க மாட்டோம் பங்க வீட்டு ல சாப்ப போடவே மாட்டார் அவரு ஆமா அவருக்கு நெஞ்சு தரி தேங்கா செட் ஆகாது அப்டி இப்டின்னு சொல்லுவாரு அதனால நான தேங்காவே எடுத்துக்க மாட்டேன்ப்பா ஆமாப்பா உ நீங்க சேத்து பிலோ அ காய் எந்த காய் பொரியியல் பண்ணாலும் தேங்கா சே
எல்லா காய்கறிக்கும் வந்து நாங்க தேங்கா சேத் செத்துருவோம் கீரயாகட்டும் கேரட்டு பீன்ஸ் உருளக்கிழங்கு ஊருல கிழங்கு மற்றும் போட மாட்டோம் சில நேரத்துக்கு உருளக்கலங்க கூட வந்து ஆஹ் மிளகு ஜீரகம் காஞ்ச மிளகா பூண்டு வச்சு பொறிக்கிற மாதிரியா இருந்தா அந்த உணவுக்கு நாங்க போட்டுக்கிறோம் தொழி
செரி செரி தோழி புள்ளைங்கல்லாம் எப்டி இருக்காங்க வீட்டு்ல
கங்கத்தொளி ஒருத்தவங்க வந்து பள்ளிக்கு போயிருக்காங்க ஒருத்தவங்களுக்கு முறை விட்டு வீட்ல இருக்காங்க நா ஆஹ் சின்ன சின்ன புள்ளைங்கதான் தா தொழி
ஆஹ் எனக்க ஒரு பாப் ரு அவர் இன்னும் ஸ்கூல் போல ரென்ற வயசு ஆது
பள்ளிக்கு என்ன சே
ஆ ஆமா சேக் அகல
செரி செரி
ஆ வயசு இல்லைன்னு சொல் ட்டு அடுத்த வருஷந்தா போடணு அப்டின்னு சொல்லிட்டாங்க அதனால அவரு வீட்லதா இருக்காரு அவர பாக்கறதுக்கே சரியா இருக்
கண்டிப்பா காலையில அவங்க ஏந்திக்கிறதுக்கு அவங்கள பாத்துக்கற த்துக்கு அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டவு என்ன அவங்களுக்கு சரி செஞ்சு நேரத்துக்கு இது பண்ணி குடுத்து தூங்க வச்சி குளிப்பாட்டி எல்லாம் பண்றதுக்கு நேரங்க நீங்க வந்து அந்த நேரத்துல வந்து நீங்க தூங்க வச்சிருணு தோழி நா வந்து என் பிள்ளைங்கள்லா வந்து ஆ பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு முன்னாடி நேரத்துக்கு நா வந்து காலையில ஒம்போது எட்ர மணிக்கி எந்திருப்பாங்களா எட்ர மணிக்கி எந்திச்சாங்கன்னா பல்ல தேச்சி மொகத்த கழுவிட்டு குளிக்க ஊத்தி ஆ காலை உணவு குடுத்துட்டு அதுக்கப்பறோ கொஞ்ச நேரோ விளையாட விட்ருவே கொஞ்ச நேரோ கழிச்சு என்ன செய்வேன்னா கூட்டிட்டு போயி ஏதாச்சு ஒரு ஜூஸு பழங்களோ ஏதாச்சு குடுத்து கொஞ்ச நேர இது வன்ட்டு மத்தியானோ ஒன் ர மணிக்கெல்லா சாதம் ஊட்டி மத்தியானோ அவங்கள தூங்க போட்ருவே ரெண்ட்ர மணிக்கி சாப்ட்டவுடனே தூங்கிருவாங்க திரும்பியு மறுபடியு அஞ்சு மணிக்கு எந்திரிப் பாங்க அந்த மாரி பழக்கத்துக்கு வந்து கொண்டு வந் துருங்க உங்களுக்கு அப்பதா வந்து கொஞ்சம் சுலபமா இருக்கு ஏன்னா நீங்க வீட்டு வேலையும் பாத்துக்கிட்டு பிள்ளைங்களும் பாத் துக்கனுன்னா ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்கும்
அதுதா தூங்க தூங்க தூக்க மட்டு இருக்க மாட்டேங்து எனி டைம் விளையாட்டு விளையாட் ட்டு விளையாட்டு விளையாட்டு தூங்க சொன்னா இந்தப் பக்கோ போறது அந்தப் பக் போறது எங்கயா போய் ஒழிஞ்சுக்கிறது அதுலயே அர மணி நேரோ ஒரு மணி நேரோ போயிடுது நானு வயித்துக்கு நல்லா சாப் பாட ஊட்டி தூங்குவா சொல்ட்டு குளிக்க வச் சி என்னென்ன பண்ண முடியுமோ எல்லா பண்றே தூக்கோ மட்டு இருக்க மாட்டேன்து ம் அதுக்கப்றோ ஆறு மணி போல அப்டியே தூங்கறது
அஹ நைட்டு அப்போ உணவு சாப்பிட முடியாது இல்லைங்களா
நைட்டு லேட்டா எழுதிருக்கிறார்
உங்களுக்கு அப்போ ரொம்ப கஷ்டமாயிடும் ஏன்னா நீங்க வந்து திரும்பி காலையில சீக்கிரமா எஞ்சிருக்கணும் உம்
சி ஆர் அள வச்சு அதுக்கப்புறம் தூங்க வைக்க வேண்
ஏதாச்சும் கதை அத இத ஏதாச்சும் சொல்லி தூங்கவைக்கலாம்
கேட்டுக்கிட்டே இருக்கானே தவிர தூங்க மட் டுமாட்
அவங்க தூங்கும் போது நம்ம வந்து போனையும் இல்ல மத்தவங்கிட்ட பேசுறதோ அதெல்லாம் பண்ணா அவங்க தூங்க மாட்டாங்க
அதெல்லாம் பண்றது இல்ல டிவி ஆஃப் பன்ட்டு அமைதியா நானும் படுக்கதான் செய்றேன் அவன் தூங்கன்னா ஒரு பத்து நிமிஷ நம்மளும் தூங்கலாம் தூங்கி எழுந்திடுச்சுட்டு அப்புறம் வேலைய பாக்கலாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹான் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் இவன் எங்க நாத் ங்கிடுவான் அவன் தூங்க மாட்றான்
இந்த மாரி இருந்தா வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும்
அப்படியேதா பண்ணிட்டு அவனுக்கா எப்ப தூக்க வருதோ அப்பதான் தூங்கவேன் என்றான்
பாருங்க அப்படி இருந்தா உங்களுக்கு ரொம்ப கஷ் ச்சமா போயிடும்ல
ஆஹ் இதுக்கே அதாவது சிறப்பு கிறப்பு இருந்தா கூட நான் டாக்
அந்த மாதிரி அந்த மாதிரி மற்றும் தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க தோழி அது வந்து ரொம்போ உடல் நலத்தை வந்து பாதிக்க ஆரமிச்சிரோம் தோலி தயவு செய்து அந்த மாரி முறைகளை செய்யாதீங்க சரிங்களா உ இல்ன்னா சாயங்காலம் உணவு வந்து சீக்கிரமா குடுத்துருங்க
வயித்துக்கு நல்லா ஊட்டி தூங்க வைங்க தூங்குவாப்
உம் அதான் நீங்க வந்து இந்த மாரி வந்து மருத்துவரை போய் அணியிறத விட்டுருங்க தயவு செஞ்சு ஏன்னா வந்து அது அந்த சிறப்புன்னு நம்ம எடுத்து அவங்களுக்கு கொடுத்தோம்னா அதே பழக்கமாயிரும் அவங்களுக்கு அப்பறம் நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாகும் தயவு செஞ்சு அந்த முறய வந்து பண்ணாதீங்க சரிங்களா சரி பண் பரவாயில்ல விளையாடி விளையாடி அப்டி அவங்களே ஒரு இதுக்கு வந்து சோர் அடஞ்சிருவாங்க அதுக்கப்பறம் அவங்களாம் வந்து படுத் தூங்கிருவாங்க நீங்க அப்டி வேணா இது பண்ணுங்க தயவு செஞ்சு இந்த மாரி முறய மட்டும் செய்யாதீங்க
காலையில ஆறு அஞ்சர மணிக்கு எழுந்திருக்கிறான்
உஹம்
ஆஹ் காலையிலயும் சீக்கிரமா எழுந்துரு பல்ல தேச்சு தலையில எண்ணெ வச்சு கொஞ்ச நேரம் பாலும் பூஸ்ட்டும் எதொ ஒன்னு குடுத்து விளயாடவிட்டு அப்பறம் குளிப்பாட்டிட்டு அப்பறம் ஒரு ஒன்பது மணிக் க்குள்ளே டிஃபனு குடுத்து ஆனால் ஆ ஆட்டோ ஆட்டோ ஆட் மட்டம் தான் வேற எதுமே கெடயாது
விளயாடுறாங்க ரொம்ப அவங்க வந்து விளயாடுறதுக்கு வந்து ரொம்ப விரும்புறாங்க என்னனு நெனக்கிறே தொழி
இந்த ஆள்
இல்லங்களா கண்டிப்பா கண்டிப்பா இன்னைக்கு நம்மளுக்கு குடித்த நேரம் வந்து முடி இந்து விட்டது தோழி
ஓகே தோழி மே ஆஹ் ஓகே தோழி நன்றி தோழி ஆஹ் நன்றி தோழ